ஹலோ உனக்கு கேக்குதா
ஓ என்ன பண்ணிட்டு இருக்க
படுத்துட்டு இருந்த
எங்கியு போலயா இன்னிக்கி
உம் இல்ல போல
ஏன் ஏன் போல இல்லன்னா எப்போ போவ
சண்ட சண்ட
நேத்து என் கூட வந்த நாளயா
ஐய் ய இல்ல அதா ஒளப்பியாச்சு
ஓ சண்ட நாலதா வாய்ஸ் இவ்ளோ டல்லா இருக்கோ
ஆமா
சேரி அழுகாத
அழுகு அழுங்கு வல்லா இல்ல அழுகுலியே
ஒனக்கு எப்ப ஸ்கூல் ஓப்பனே
ஒன்னாந்தியா ஒன்னாந்தின் சொன்னாங்க தெர்ல
ஒ ஒன்னாந்தேதியா கன்ஃபாமா
தெரியில்ல டென்த்துட்ட அப்டிதா சொல்லிருக்காங்க
இது ஃபேரவல்க்கு பண்ணாங்கள்ல அதுக்கெ சார் எதாச்சு சொன்னாரா
தெர்ல
ஒனக் தெர்லியா நீ உ கிளாஸ் தான
நா கிளாஸ்ல இருக்கெந்தா ஆனா இல்ல
சாரு ஆஃபிஸ் ரூம் கூப்ட்டு எதும் பண்லயா
தெர்ல்லடி
ஏ ஏந் தெர்ல
ஆ போ வே யார்டியு பேசுறதில்ல உக்கார்றது வர்றது அவ்ளதா
ஏ
சண்ட
ஏன் என் எதுக்கு கிளாஸ்ல இருக்றவங் எல்லாத்துடியு எதுக் சண்ட போட்டு வெச்சிருக்க
சண்டனா எ
ஃபஸ்ட் நல்லாதான இருந்த
ம் அது ஒரு வலி பசங் கேட்டு அதுங் பசங்க சொல்றது கேட்டு அதுங்கல்லா‌ ஆடிட்ருக்கு எனக் புடிக்ல வந்ட்ட
அதனால பசங்கள்ட்ட பேசத்தில்ல அதுக்கு சண்டைக்கு என்ன சம்பந்தம் புள்ளங்கிள்ட்ட பேசத்தில்லையா
வெ
அது ஒங்க க்ளாஸ்க்கு கொஞ்ச திமுரு அதிகோ நாங்கதா அப்டின்ற ஒரு நாங்கதா அ து வந்து லவன்திலியே நாங்கதா அப்டின்ற ஒரு திமிரு கொஞ்சோ எக்ஸ்ட்ராவா இருந்திச்சி
இந்த ‌ வெக்கறே
இப்பென்ன சொல்லவா வேணு இப்போவு இருக்கும் போல அந்த ஈகோ நானு எடிட் பண்லான்ட்ருக்கே ஃபேரவல் எடிட்டு பண்ணட்டா ஹலோ எங்கிடி போன ஹலோ ஹலோ கேக்குதா எங்க போன ஹலோ ஹலோ ஹல்லோ
எத்தன்நாள் கேட்டிருக்கே ஹலோ